எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப் டிங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லாரு
என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க
ஆ சாம்பார் சாதம் அப்புறோ வாளக்கா பொரியல் உம் அவ்ளோதாங்க அங்க
ஆ நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஆரோக்கியமதாங்க சாப்ட்டோ கொஞ்சோ சுண்டல் வந்து சாப்ட்டோ ஒரு கிண்ணத்துல அதுக்கப்பறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சு சாதோ அதுக்கப்பறோ ந இதுங்க பருப்பு வந்து சாப்ட்டோ பருப்பு வேக வச்சது கொஞ்சு காரம் போடாமலே செஞ்ச ந்துக்கள் வந்து சாப்டேங்க
சேரி பையன் வந்து கொஞ்சோ காரோ சாப்ட மாட் மாட்டாங்களா
ஆ ஆமாமாங்க பொதுவாவே வந்து கொஞ்சோ காரோ வந்து நா கம்மியாதாங்க எடுத்துக்குது அது ஒடம்புக்கும் வந்து சேர மாட்ருக்கு அதனால கொஞ்சோ காரோ கம்மியாதாங்க எடுத்துக்குறே ஆ நீங்களு காரமா புடிக்குங்களா இல்ல காரோ கம்மியா சாப்டுவீங்களா எப்டி சாப்டுவீங்க
காரமா தாங்க சாப்டுவே காரோ கம்மியா இருந்தா அது என்னமோ தெரில சாப்ட முடியாது அது காரங்கம்மியா இருந்தா நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உள் உள்ள அனுப்புறோ அதுக்காக ரொம்ப ஸ்பைசில்லா கிடையாதுங்க ஏன்னா ஒரு சில பேர்லா வந்து ரொம்ப ஸ்பைசி எடுத்துக்குவாங்க அந்த மாரி நா சொல்லல அ ஓரளவு காரோ இருந்துச்சினாதா உள்ள போகு இல்லீங்களா சாப்ட முடியு இல்லீங்களா அதா சொல்ல வந்தேன்
ஆமா ஆமாங்க இப்ப வந்து என்னன்னா கொழந்த இருக்கு நம்மளுக்கு என்னன்னா கொஞ்சோ காரோ கம்மியா போட்டா அவுங்களு சாப்டுவாங்க நம்மளுக்கு தோணு ஆனா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாரி கேக்கவே ஆ எல்லாருக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்ய செய்யணு அத அதனால என்ன எங்க வீட்லயு காரங்கேப்பாங்க அதனால கொஞ்சோ காரமா செஞ்சிட்டு அப்றோ கொழந்தைங்களுக்குமே கொஞ்சோ தனியா அத நா செய்ற மாரி இருக்கோங்க
அப்டிங்களா சேரி சேரிங்க ஸ்கூலுக்கு டிபன் பாக்ஸ்ல்லா குடுத்து உட்ருவீங்களா
ஆமாமாங்க ஆமா ஆமாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து காலேல குடுத்துருவோ ஆ டிஃபன் வந்து குடுக்க மாட்டோ டிஃபன் வந்து வீட்லே சாப்ட்ருவான் ஆ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து நாங்க பாத்தீங்கன்னா நட்ஸு அப்றோ ஃப்ரூட்ஸு நெறய ஃப்ரூட்ஸ் வந்து புடிக்கு அவனுக் சோ அதனால ஃப்ரூட்ஸ் மெயினா குடுப்போ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நெறய இந்த ம் இத வந்து இது இவ்ளோ கிரஞ்சியா இரு போலங்க அந்த பர்பின்னு சொல்வாங்களங்க அதெல்லா குடுப்போ அதுக்கப்பறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ வந்து நட்ஸு இரு இருக்குல்லங்க அதுலியுமே ஒரு ஒரு நட்ஸும் ஒரு ஒரு நாளைக்கி அந்த மாரி கொடுப்போ இப்ப வந்து டார்க் சாக்லேட் வந்து வாங்கிருக்கோங்க அந்த டார்க் சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா ஆ இந்த ஆ மெக்னீசியம் வந்து நெறய இருக்கு அய அது வந்து அயனுமே நல்லா எ அது சாப்ட்டா நல்லா கெடைக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க அதனால டார்க் சாக்லேட்டுமே நா வந்து சா டார்க் சாக்லேட் பிளஸ் வந்து இந்த நட்ஸு அதுவே அவனுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க அது மெயினா குடுத்தனுப்புவோ இப்ப ரீசண்டா தாங்க நா வந்து சேரி நம்ம வந்து ஒரே மாதி இதே சாப்பாடு வந்து குடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ நெட்ல வந்து பாத்து இந்த பாஸ்மதி ரைஸ்லா செஞ்சி குடுக்கலாம்னு சொல்ட்டு பாத்து வச்சிருக்கேங்க
ஓ பரவால்லைங்க அதா டார்க் சாக்லேட் ல்லா விரும்பி சாப்டுவான் நெனைக்கிறே ஏன்னா இப்ப எங்க பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த மன்ச்சு மில்கி பாரு அந்த மாரி டைரி மில்க் அந்தமாங்க சோ டார்க் சாக்லேட்னா நம்ம டேரக்டா கடைங்கள்ல போய் வாங்கி் குடுக்கலா அதுலயு சுகர் கன்டென்ட் எல்லாமே கொஞ்சோ கம்மியா இருக்குன்னு தா சொல்றாங்க சோ அதனால நம்ம அது கூட
ம்
ஆனா அவுங்களுக்கு வந்து என்னன்னா ஆ கடைங்களுக்குலா எப்பயுமே நம்ம வழக்கமா கூட்டு போம்போது கடைங்க எல்லாத்துலயுமே அந்த அஞ்சிரூ வா சாக்லேட் உங்களுக்கு அத டக்குனு வாங்கணு அப்டிங்கிற ஒரு மைண்ட்செட் தா போறாங்க வீ்ட்லயே நம்ம வேற எதாது வாங்கி வச்சா கூட அவங்களுக்கு அந்த கடைக்கு போயிட்டோ அப்டின்னா அவ கடைக்கு நம்ம வந்துட்டோ இன்னக்கி நம்ம வந்துட்டோ இன்னிக்கி நம்ம ஏதாவது வாங்காம போ கூடாது அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் றாங்க அது நாட் ஒன்லி ஏதோன்றத பாக்க முடியுது கடைங்களுக்குலா போனா ஆனா நமக்கு ஆக்சுவலி நல்ல பொருளா இருந்தா வாங்கி குடுக்கலாங்கறதா தோணு ஆனா என்னன்னா கடைங்கள்ல விக்கிறது எல்லா எல்லாமே நல்ல முன்னாடிலா நம்ம சின்ன வயசுல இருக் க்கும் போது எல்லா சின்ன கடைங்களுக்குல்லா போனா எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியம் சொல்ல முடியாது பட் நம் இருநதாலும் ஒரு கூட அதனால நமக்கு உடம்புக்கு பெருசா ஒன்னும் அஃபெக்ட் பண்ணிச்சனா ஆகல பட் ஆனா இந்த காலத்துல இருக்கறதுல எல்லாத்துலயு வந்து ஒரு லிமிட்டே இல்ல இல்லாம ஸ்மே போய் கலக்கறதுனால வந்து அது நம்மது வாங்கி குடுக்லாம் மா வேண்டாமா நல்லதா கெட்ட கெட்டதா எல்லா அதனால அதெல்லா பாத்து பாத்து ஒனையும் வாங்கி குடுக்கறதுலையும் போதும் போதும் ஆயிருது அதனால சாப்ட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல டார்க் சாக்லேட்னா நம்மளேயும் வாங்கி வச்சு
உங்க சரியா சொன்னீங்க ரொம்பவிரிவாவே சொல்லிட்டீங்க இப்ப வந்து என்னன்னா கடைகள்ல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வியாபார ரீதியாவே வந்து பண்றாங்க அதனால வந்து எதையாவது எடுத்து வச்சர்றாங்க பில்லு போடுற இடத்துலதான் கண்டதே எடுத்து வந்து வைப்பானுங்க அதனால கடுப்பாவதுங்க அஹ் ஏதா இருந்தாலு அடம்படி டிச்சு வாங்கிடுறாங்க இந்த காலத்துல எல்லா குழந்த வளர்க்கிறதே பெரிய விஷயங்களா இருக்குங்க ஒரு மிரட்டத்துக்கோ ஆள் இல்லைங்க நம்மளையு நல்லா ஏமாத்துங்க
சரியா சமுகத்துல நம்மளுடைய ஜெனரேஷன்லா ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருப்போம் போல இருக்கு ஏன்னா நம்ம நம்ம நம்மகிட்ட நம்ம பெத்தவங்க கிட்டயும் திட்டு வாங்குறமார் இருக் இருக்குது வீட்டுக்கு வாங்கற மாதிரிதான் இருக்கு நம்ம ஜென்ரேஷன் தான் ரொம்ப கஷ்டமான ஜென்ரேஷனா இருக்கு போல இருக்கு அத நினைக்கும் போதுதான் வருத்த
ஆமாமாங்க பயோன்றது சுத்தம் இல்லங்க இப்ப நம்ம இருக்க மோ என்னன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ ஆனா நம்ம நம்ம பெற்றோர்கள்ல்லா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரொம்ப வந்து கண்டிப்பா இருப்பாங்க இப்படின்னா அப்படிதான்ற மாதிரி இருப்பாங்க ஆனா வந்து இப்போ நம்ம இவங்க கிட்ட இருக்கது பாத்தா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கவே அவங்க அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொன்னு அந்த காலத்துல வந்து கொஞ்ச வசதிலா கம்மியா இருக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தனக்கு கிடைக்காதது தன் பசங்களுக்கும் கிடைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்களா அதனாலயே எல்லார் வீடலயும் எல்லாமே வாங்கி குடுக்கும் போது நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏ ஏக்கமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுமே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம மே வாங்கி குடுக்குற மாதிரி இருக்குங்க
சரியா சொன்னீங்க உம் என்னங்க அட பிடிக்காம ஸ்கூலுக்குலாம் போய்டுறாங்களா ஸ்கூல்லா தொறந்தாச்சு
ஆமா ஆமாங்க ஸ்கூலுக்கெல்லாம் அவன் விரும்பி தாங்க போறான் கொஞ்சம் வந்து உடம்பு சரியாம இருக்கு அதனால வந்து வீடலயே வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு இல்ல நாலனைக்கா வந்து அவனை அனுப்பனுங்க கொஞ்சம் வந்து வாட்ரு வந்து இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஆஹ் கெட்டு போன வாட்டரு மாதிரி எதுவும் வந்ருக்கு ஸோ அதனால் வந்து எல்லாருக்கு இங்கே கொஞ்ச குழந்தைங்களுக்லா வயித்துபோக்கு வாந்தி அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலாம் போய்ட்டு வந்தாங்க அதில் எனக்குமே அப்படிதான் இருந்தது என் பையனுக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்குங்க இப்போ ஓரளவு பர பரவாயில்லங்க காலையிலருந்து வாமிட்டு் வராம இருக்கிறதுக்காக சாப்படுறதுக்கு முன்னாடி ஒரு டானி்க் குடுத்துருக்காங்க அது குடிச்சுட்டு அவன் சாப்பிடவே இப்ப கொஞ்ச பரவாயில்ல காலையிலருந்து அத வாமிட் எடுக்கல கொஞ்ச லைட் ஃபுட்டா குடுக்க சொல்லியிருக்காங்க ஈஸியா நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ற மாதிரி ஆனாலும் காலையில பாத்தீங்கன்னா அவன் வந்து பெருசா ஏதோ சாப்பலங்க இதுதான் குடுத்தோம் நாங்க இட்லி குடுத்தோம் அத சாப்பிட மாட்டேன்ட்டான் ஆஹ் வேற என்னமும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க திரும்ப மதியம் எழுந்தான் ஒரு ஏழ்வாய்கிட்ட சாப்ட்டு இருப்பான் தயிர் தயிர் சாதம் அதுக்கப்புறம் திரும்பியும் என்ன பண்ணிட்டான்ஹ வேண்டாம்னு சொல்லிட்டான் சேரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணியும் ஊட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா வண்டியிலயே போங்க அவங்க அப்பா வந்து கூட்டினு போனாங்க இளநீர் வாங்கி குடுக்க க்கு இளநீர் குடிச்சுட்டு அதுல இருந்த தேங்காலாம் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து வந்து பழம் வாங்கி வந்திருந்தாங்க ரொம்ப பிடிக்கு அவனக்கு தர்பூசினி அத வெட்டிதான் வெட்டிதான்னு கேட்டுனே இருந்தான் சரி பரவாயில்ல ரெண்டு மூணு பீஸ் சாப்ட்டாங்க திரும்பியு படுக்கலான்னு வந்து தூங்கலான்னு வந்துட்டாங்க இந்த டைம்லலாம் திரும்பியும் வந்து சரியாவும் எந்த அளவு தூங்கறானா அந்த அளவு தூங்குறதுக்கு நல்லதுங்க அடுத்துதாங்க ஸ்கூலுக்கலா அனுப்பி விடணும்
ஆமா ஆமாங்க செரியா சொன்னீங்க ஆஹ் தண்ணி மட்டும் நம்ம எது எடுத்துக்கிட்டாலு நம்ம தண்ணி வந்து கூடவே எடுத்துக்கறதுனால சோ தண்ணி கொஞ்சோ சூடு பண்ணி குடிங்க அப்பறோ போ கொஞ்சோ எவ்ளோ இருக்குனு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறோ குடிங்க அட்லீஸ் டெய்லியும் செக் பண்ண முடியாது அட்லீஸ்ட் சொரு தடவ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி செக் பண்ணிட்டு சோ அத குடிக்கிற லெவல்ல இருக்காங்கறதையு செக் பண்ணிட்டு குடிங்க ஏன்னா தண்ணினாலந்தான் நெறயா பிரச்சன வருது எல்லா சொல்றாங்க
அது என்னதுங்க டி டி டிஎஸ் லெவல்னா என்னதுங்க உங்களுக்கு அத பத்தி எதனா தெரிஞ்சா ஆ
அதான் அதாங்க இப்ப நம்மகிட்ட வந்து என்னன்னா டிடிஎஸ் அப்டிங்கிறது வந்து நம்ம வாடு ப்ளஸ் துன்ன அதுல இருக்கிற அதனுடைய சுத்தமான தன்மை பத்தி அது சொல்லுங்க நா ஆனா அந்த டிடிஎஸ் லெவல் வந்து ஒரு லெவல் சொல்லுவாங்க ஃபோர் ஃபிப்டி மேக்சிமம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நானூத்தம்பதுக்கு மேல இருக்க கூடாது நானூத்தம்பதுக்குலா அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க அத தாண்டி போகூடாது அப்டி போச்சு அப்டின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சுகா ஆஹ் சுத்தமான தண்ணி இல்ல அதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் அப்டிங்கற மாரிலாம் சொல்றாங்க ஒடம்புல இரும்பு சத்து கம்மியாறது பிளஸ் சி எலும்பு வலி மூட்டு வலி அதெல்லாம் வரதெல்லாம் வந்து மேக்சி க்சிமம் வந்து எப்பப்பலான் வரு ருனா இந்த மாரி சுச்சுவேஷன்ல தாங்க வரும் பத் தண்ணியோட டிடிஎஸ் லெவல் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து சிக்ஸ் தர இருக்கும் அப்டின்னா அது நம்மளுடைய ஏஜிக்கு வந்து ஒன்னும் தெரியாது பட் ஆனா அது கொஞ்சோ வயசானவங்க கொலந்தைங்கலா ஈஸியாவே அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா அது ல இருக்குற மாரிங்க சோ நார்மலா நம்ம குடிக்கிற கவுர்மெண்ட் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா அது மென் ஷர்மண்ட் பண்ணி மெஷர் பண்ணி தான் போடுவாங்க ஆனா நம்ம வீட்ல வச்சிருக்கிற ஆஹ் வட்டரோட சுத்திகரிப்பு அந்த மிஷின் பாத்தீங்கன்னா எவ்ளோ கேப்பபளா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியாது சோ அதனால் நம்ம அது அப்பப்ப ஒரு ஒருதரவ செக் பாத்துக்கங்க மெயின்னா பிளஸ் ஆனா இப்ப நீங்க சொல்றது பாத்தா த தண்ணில வேற எதோ மிகஸு ஆயிருக்கு அப்டின்னா எல்லாத்துக்குமே அது அபெக்ட்டு இருக்கு அப்டி செரி செரிங்க செரிங்க உங்களோட ரொ
ஆஹ் செரிங்க உங்ககிட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றிங்க நெறயா தகவல் வந்து பரிமாறனீங்க ரொம்ப நன்
ஆ ரொம்ப நன்றிங்க வணக்கங்க வச்சறேங்க